ஹலோ என்ன பன்னிட்டு இருக்கிங்க
சும்மாதான் உக்கார்ந்ட்டு இருக்கேன் சாப்பிட்டீங்கள நீங்க
ஆஹ் இன்னும் சாப்பில நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டேங்க நான் டைம்க்கு டைம் சாப் ட்டுறுவேங்க
ஏன் உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இருக்கா
எனக்கு கொஞ்சம் அல்சர் பிராப்ளம் இருக் குங்க
அல்சர் பிராப்ளம்னா வாயில அல்சரா இல்லைன்னா வந்து ஸ்டொமக் அல்சரா வயிதுல அல்சரா
ரெண்டுமே தாங்க
அல்சர் இருந்தா வந்து நீங்க வந்து டைமுக்கு டைமுக்கு சாப்பாடு சாப்பிடணும் அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கனும் அப்பதான் வந்து அல்சர் சீக்கரத்துல க்யூர் அவுங்க நீங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனத்தக்காளி கீர இந்த கீரைய சாப் திங்கண்ணா வந்து உங்களுக்கு சீக்கிரம் மா வந்து
உம் சரி சரி அதுதான் சாப் ப்ட்டுருக்கேன் சாப்ட்டும் சரியாவல
ம் அப் அப்படி இருந்தா நீங்க வந்து அஹ் ஏலநீர் காலையில வந்து நீங்க வந்து வெறும் வயிதுல ஏலநீ அதுக்கறமே மோரு அதுக்கப்புறமேட்டு எந்தெந்த அஹ உணவு வந்து ரொம்ப ரொம்ப சில்லுனு இருக்கு ஓகே குளிர்ச்சியா இருக்கும் உடம்புக்கு அத சாப்டீங்ன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும் அதனால நீங்க ரொம்ப கஷ்ட பட இது மாரி இருக்கிற ஃபுட்ஸை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இதுவாகிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந் து உம் ரொம்ப காரமா இருக் உணவுகளெல்லாம் தவீர்கனும்
சரி காரமா நான் சாப்பிறது தில்ல கம்மியா தான் சாப் சாப்பிடுறேன் நான் இப்ப வந்து வெறும் தயிர் அந்த மாரிதான் சாப்பிட்டு இருக்கேன் காரமா எதுவுமே சாப்பிடறது இல்ல சாதம் தயிர்
சேரி சேரி அது மாரிதான் சாப்புனும் அதுகபுறம் நீங்க பழ எல்லாம் கூட சாப்பிடலாம் போய் நீங்க போய் உங்க ஊர்ல இருக்கிற பழம் எல்லாம் வாங்கி நீங்க சாப்பிடலாம் உங்க ஊர்ல இருக்க இருக்கிற பழத்த எல்லாம்
சரி சரிங்க பழத்துல என்ன பழம் நல்லா சாப்ப ப்பல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க வந்து மாதுள பழம் அதுகப்பரமேட்டு வாழைப்பழம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந் ஒரு சில பேருக்கு பப்பாளி பழமோ ஒத்துக்கோ அதுவும் சாப்பிடலாம் அது மாறி நீங்க வந் சாப்பிடலாம்
உம் உம்
உம் அதுக்கப்புறமேட்டு உங்க வீட்லயும் எதெனா செடி இருக்கா மரம் செடி பழம் இருந்தா நீங்க அதையுமே சாப்பிடலாம்
எங்க வீட்லயே இருக்குங்க மறம் செடி எல்லாம் எங்க வீட்லயுமே மாதுளம் செடி இருக்கு பலா பல மரம் இருக்கு வாழை மரம் இருக்கு மனத்தக்காளி கீரையும் இருக் பொன்னாங்கன்னி கீரை
அப்ப நீங்க இதெல்லாம் நீங்களே வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா அப்ப நீங்க அங்கயே சாப்பிடலாமே நீங்க வெளிய போய் சந்தைல வாங் போய் சாப்புடுனும் அவசியில்லயே
அப்படி இல்லை எல்லா டைமும் கிடைக்காதுல்ல அது எப்ப டைமுக்கு வருதோ அப்பதான் சாப்பிட முடியும் எல்லா டைம் பழம் வராது இல்லைங்க
உங்களுக்கு இடியாப்ப செய்ய தெரிஞ்சா நீங்க இடியாப்பம் கூட செஞ்சு சாப்பிடலாம் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா இடியாப்பம்
எப்படி செய்யணுன்னனு தெரியும் ஆனா அது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குமா
ம் உம் எனக்கு தெரியாது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுங்கள ந கூட என்ன எங்க வீட்டுல வந்து அத வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாக்குறோம்
அது என்ன பண்ணனும்னா ஃபஸ்ட் நம்ம பச்சை அரிசி நார்மல் அரிசி பச்சை அரிசியை கூட எடுத்து ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சில போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப் அப்புறமா சுடுதண்ணியில நல்லா கொதிக்க வைக்கிற சுடுதண்ணியில் ஊத்தி பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் புழியும் இல்ல அதுல வந்து புழிஞ்சு ஆவி போட்டு எடுத்தா சரியா போயிடும் ஆனா உப்பு கொஞ்சம் சுடுதண்ணியிலயே கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கணும் ப்படி இல்லைனாலும் நம்ம அதுக்கு முன்னாடிே இட்லி குண்டால இருந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆவி போட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணிலயும் பெசறுன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா வரும்
உம் இடியாப்பத்த தது நீங்க வந்து தேங்காய் பால் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்க வயித்து புண்ணுக்கு குடல்ல இருக்கிற புண்ணு வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா வந்து ஆஹ் தேங்காய் பால் இது வரும்போது வந்து சர்கக்கரை வந்து கொஞ்சம் கம்மியான அளவு வந்து போட்டு னா அதுக்கு பதில் நாட்டு சக்கர யூஸ் பண்ணி தேங்காய் பால் வந்து குடிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல் இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் வயதானவங்கள் எல்லாருமே வந்து இது மாரி வந்து நாட்டு சர்க்கரை வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்து குடிக்கும் போது வந்து அது ஒடம் ரொம்ப நல்லது அது வந்து கெடுதலும் இருக்காது உங்க உடம்பும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவும் இரு க்கு அதே மாதிரி இத வந்து நீங்க ரெகுலரா காலையில குடிச்சீங்கன்னா உங்க வயி த்துலஇருக்கிற புண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குணம் ஆகும்
சரி சரிங்க ஆனா எனக்கு அவ்வளவா இடியாப்பதுக்கு தேங்காய் பால் புடிக்காதுங்க வெறும் தேங்காய் பால் வேணுன்னா குடிப்பேன் இந்த மாரி இடியாப்பத்து எல்லாம் சேத் சாப்பினுனான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது
ஆனாலும் வந்து அதுலாம் வந்து இதுக்கு வந்து சிறந்த ம ஆமா இருந்த அது இல்லன்னா நீங்க சொன்ன மாதிரி மணத் தக்காளி கீரை இளநி மோர் அதுக்கப்புறமா வந்து இ ஆக்சுவலா பாத் எப்டின்னா வைட்டமின் குறைபாடுகளுக்காக தான் இது வருது அதனால வந்து இங்க வைட்டமின் பி டுவல் குறைபாடு இருப்பதுனால வர்றதுனால நீங்க அது இருக்கிற உணவுகளை வந்து அருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆ பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா முட்டை அதுக்கப்புறமேட்டு ஆஹ் கோழி கறி அதுக்கப்புறமா ஆட்டுக்கறி இதல்லாம் வந்து அந்தோட ஹ் விட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்களா அதை வந்து நீங்கள் இது பண்ணலாம்
அந்த மாதிரிதான் அங்க சாப்பிட்டு இருக்கேன் இப்ப டெய்லி நான் ஒரு ரெண்டு முட்டை சாப்பிடுறேன் எனக்கு கொஞ்சம் இப்ப அந்த விட்டமின் ப்ராப்ளம் இல்லாம இருக்கு டாக்டரும் அதான் சொன்னாங்க விட்டமின் ப்ராப்ளத்தினாலயே இது வரும் இந்த ப்ராப்ளம்ட்டு
ஓ ஏன்னா மு பொதுவாவே எல்லாருக்கும் இது வந்து இருக்கும் இனி நீங்க வந்து அஹ் நேரத்துக்கு நேரத்துக்கு உணவு வந்து எடுக்காம நேரம் தவறி சாப்படறதுனால அதுக்கப்புறமா அதிகமா கார இருக்கிற உணவுகள் அதுக்கப்புறமா அதிகமா மசாலா ஐட்டம் சா இருக்கிற உணவுகள் எல்லாம் தவிர்க்கணும் அதே மாதிரி ரொம்ப எண்ணெய போட்டுடுக்கிற பலகாரங்கள் இதுகள் அஹ ஜங்க் ஃபுட்ஸ் சொல்றேன் பானிபூரி அதெல்லாம் சாப்பிடக்க கூடாது அதெல்லாம் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு வந்து கேடு இருக்கும் வந்து இந்த எரிச்சலும் அதிகமாகும் அதே மாதிரி ரொம்ப காரமா இருக்கிற உணவுகளையும் நீங்க தவிர்க்கணும் அதே மாதிரி நீங்க வந்து ஆனா அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு இருந்தாலும் இப்போ வந்து சாப்பிட்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள் அதே மாதிரி உணவு வந்து காரத்தை கம்மி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அது சமமா வேற எதனா ஒரு இது வந்து நீங்க வந்து இதெலாம் இது பண்ணி சாப்பிடு
சரி சரிங்க காரம் கம்மியாதான் சாப்பிடுறேன் ஆனா எனக்கு இன்னும் சரியாகலைங்க அதை என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்
ரொம்ப அதிகமா இருந்தா மருத்துவரதான் அனுகனு நம்ம திருப்பியும் போய் டாக்டரை பாரக்கணும் பட் இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து கம்மியாகும்
சரி சரிங்க பாக்கல இன்ன ஒரு நாலஞ்சு நாள் பாக்குறேன் சரி ஆயிடுச்சுன்னா விட்டு விட்டுறேன் இல்லைனா மறுபுடியும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணனுங்க
சரி சரி மாலை நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப உணவு அருந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஃப்ரீயா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துன்னு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி தூங்கிடுவங்க கம் அதுக்கப்புறமா எழுந்து ஈவினிங்ல எதனா வேலை சின்ன சின்ன வேலைங்க இருக்கும் அது பார்த்துட்டு டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ டீ போடுறது அந்த மாதிரி வேலை ஒரு இருக்கும் வாசல் கூட்டுறது அந்த மாதிரி இருக்கும்
தேநீர் போட்டாலும் நீங்க வந்து அத அருந்தக்கூடாது ஏன்னா வந்து உங்களுக்கு வயிற்ல பிரச்சனை இருக்கனால நீங்க வந்து பால் குடிக்கிறது நல்லது பால் குடிச்சா அப்பக்க உங்களுக்கு உடல்நில சரியான பிறகு இஞ்சி டீ குடிக்கலாம் காஃபியா வேணா தவிர் க்கலா பட் இஞ்சி டீ குடிச்சீங்னா அது வந்து ஒடம்புக்கு நல்லது
சரி சரிங்க இதுக்கப்புற பால்தா குடிச்சிட்டு இருந்தே இதுக்க ப்றோ நீங்க சொன்ன மாரி காஃபி டீ எல்லா சாப்பட்றது தவிர்
உம் அதுக்கப்புறமா வே ற என்ன நீங்க காலைல என்ன சாப்ட்டீங்க
காலையில பொங்கல் சாப்டேங்க எனக்கு கொஞ்ச அல்சர் இருக்க றனால நா சாம்பார் இல்லாம வெறும் பொங்கல் மட்டு சாப்ட்டே பொங்கல் முட்டை சாப்ட்டே டெய்லியு அதான் எனக்குதா விட்டமின் ப்ராப்ளோ இருக்குல்ல அதனால வந்து டெய்லியு முட்டை சாப்டணு அதனால காலைல ஒரு முட்டை மதியோ ஒரு முட்டை அவிச்ச முட்டை சாப்ட்டு இருக்கே
உங்க வீட்ல வந்து செடி மரோ எல்லா இருக்குன்னு சொன்னீங்க அது க்கு வந்து ஆஹ் நல்ல முறையில தினமு தண்ணீர் எல்லா ஊத்துறீங்களா அத பராமரிக்கிறது நீீங்களா எப்டி பராமரிக்கிறீங்க
டெய்லி தண்ணி எல்லா ஊத்திடுவங்க காலைல ஈவினிங்கு ஆனா அந்த வேல எல்லா நா செய்ய மாட்டே எங்க மாமியார்தா செய்வாங்க செடி மரோ எல்லா பராமரிக்கறது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு ஆர்வோ இருந்தது கல்யாணத்துக்கு அப்புற என க்கு அந்த ஆர்வோ கம்மி ஆயிடுச்சு ஏன்னா அத பாத்துறதல்லா எங்கள் மாமியாரே என்னை விட நல்லா பாத்துக்கறாங்க அதனால அவங்களே பாத்துக்கறாங்க எனக்கு கொஞ்ச சோம்பேறித்தனமா ஆயிட்டே அதனால அவங்கதா அந்த வேல எல்லா பாக் நான் பாக்குறதுல்ல
அப்டியெல்லா சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாதுங்க நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களு வந்து ஆஹ் அ பராமரிப்பு பண்ண ஈடுபடுங்க ஏன்னா அதுல கெடைக்கிற பழங்கள் காய் கள் வந்து வீட்டுக்கு வந்து நீங்க அ உபயோகிக்கலா அ து வந்து ஒடம்புக்கும் நல்லது இப் போ வெளிய வாங்குற பழங்கள் சந்தைல வறதெல்லா வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கலப்படமா இரு க்கு பட் வந்து வீட்ல வெளைவிக்கறது வந்து ஒடம்புக்கு வந்து ரொம்ப
செரி செரிங் நீங்க என்ன பண்றீங்க வீட்ல
நா நா வந்து இப்போ வந்து ஆஹ் வேல செஞ்சுட்ருக்கங்க இப்ப கொஞ்ச நேரங்கழிச்சு நான் போய் அதனால வந்து நம்ம அடுத்த சந்திப்புல மீட் பண்ணுவோ இப்பத்துக்கு வந்து நம்ம வந்து கால்
உங்க வீட்ல யார் யாரு இருக்காங்க
இல்லங்க நா பேச்சொடனே மாரி இப்போ. நா வந்து போயி உணவு அருந்தனும். நேரத்துக்கு சாப்பணும் அதனால நா சாப்புட்டு வந்து உடங்களுக்கு திருப்பியும் அழைக்குறன்.
ஓகே நன்றிங்க.